ஹலோ
ஆ ஹலோ ஹலோ மேம்
ஹலோ சார்
ஆ சொல்லுங்க மேம்
எப்டி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் சாப்ட்டீங்களா சார்
ஆ சாப்ட மேம் நீங்க சாப்ட்டீங்ளா மேம்
ஆ இனிமேதா சார் சாப்புண்ணு இப்பதா ஜாப விட்டு வந்த இனிமேதா ச சம்ச்சி சாப்பண்ணுமே என்னங் சார் பண்ணிட்ருக்கீங்க
ஏதோ நா ஸ்டூடன்ட்டு மேம் காலேஜுல படிச்சிட்ருக்க
அப்டிங்களா சார் ஓகேங் சார் ஸ்டூடன்ட்டுங்ளா சரிங்க தம்பி தம்பின் கூப்புல்லால்ல உ
ஆ கூப்புட்லாங்க்கா கூப்புல்லாங்க்கா நீங்க என்னகா பண்
இன்னைய டே எப்டி போச்சி
ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங் போய்ட்ருக்கு
ம் ம் ம் ம் அப்டிங்ளா ஷாட் ஷாட்டாவே ப்ரீஃபா சொல்லா ல எப்டி
ப்ரீஃபானா இன்னைக் காலேஜ்ல ப்ளேஸ்மென்ட் ட்ரைனிங் போய்ட்ருந்ச்சு இன்னக்கி பைத்தான் க்ளாஸ் சொல்லிக் குடுத்தாங்க இந்த ப்ரோக்ராம்தா சொல்லி ஆமாங்க்கா கொஞ்சக் கொஞ்சமா இப்பொதா இன்னக்கி இன்னக்கிதா கொஞ்சக் கொஞ்சமா கத்துகிட்ருக்கோ